வணக்கம் நண்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கன் மணி எப்டி இருக்கீங்க
ஆ நன்றாக உள்ளேன் நலம் உ
நண்பா உங்களுக் நீங்க பேசறதா
ஹலோ
நண்பா கேக்குதா நண்பா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
உஹம் நீங்க பேசுற ஆடியோ லைட்டா விட்டு விட்டு கேட்டுச்சு இப்போ ஓகே
ஏங் ஹமு இன்னைக்கு வந்து எனக்கு புடி புடிச்சிருந்தா மட்டும் பிரியாணிய பத்தி பேசட்டுமா
ஆஹ் பேசுங்களேன்
உஹம் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிய பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா
மட்டன் பிரியாணி பத்தி மட்டன் போட்டிருப்பாங்க
உஹம் வேற ஹலோ
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க நண்பா ஹலோ
நண்பா உங்களுக்கு டவர் கிடைக்கலனு நினைக்கிறேன் நண்பா
ஆஹ் ஆஹ் இப்ப இப்ப ஓகேவா இப்ப கிளியரா கேக்குதா
ஹா அப்ப அப்படி தான் நண்பா விட்டு விட்டு கேக்குது
ஓகே ஓகே சரி ஓகே மட்டன் பிரியாணிய பத்தி எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லட்டுமா
உஹம் சொல்லுங்க
உஹம் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து அசைவம் அசைவத்துல வர்றது ஒண்ணுதானே மட்டன் பிரியாணி
அசைவம் சைவம் சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்டு
சைவம்னா வந்துட்டு அந்த காய்கறிகள் அசையா பொருள் எல்லாம் சைவம் அசையும் பொருலெல்லாம் அசைவம் அசையும் அந்த உணவு பண்டங்கள்
ஆஹா
ஹா உஹம் ஆடு, கோழி, மாடு, பன்னிறைச்சி அப்புறம் முட்டை
உம்
ஆஹ் அஹ மீனு அஹ் இறால் நண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்துட்டு அசைவம் சைவோம்னா காய்கறிங்க அப்புற வந்துட்டு அந்த அதுக்கு ஏத்த அந்த ஸ்வீட்ஸு இது சம்பந்தப்பட்டதெல்லா அது அந்த அது ரிலேட்டட் செய்வோ
ஓ ஓ பரவால்ல இவ்ளோ விஷயஞ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே
ஆ இப்ப மட்டன் பிரியாணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி பண்றாங்க அப்பன்னா அதுக்கு வந்துட்டு அந்த ரைத்தா வப்பாங்க கத்திரிக்கா அந்த கிரேவிய தாங்க ஆ அப்புறோ அந்த ஸ்வீட்ஸு
அதுல உள்ள செய்முற எல்லா உங்களுக்கு தெரியுமா எப்படி செய்யறாங்க னு
ஆ எனக்கு ரொம்ப எல்லாந் தெரியாது ஒரு ஒரளவுக்கு தெரியு எனக்கு
எங்க சொல்லுங்க கேப்போம்
ம் எப்பிடி செய்வாங்க அப்பட்ன்னா இப்ப வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு அர கிலோ மட்டனுக்கு உள்ள இன்கிரீடியன்ஸ் மட்டு சொல்லவா
ம் சேரி
ஆ வந் ஒண்ணு இல்ல ஒரு அர கிலோ மட்டன் ஆ அப்புற வந்து ப அரிசி வந்துட்டு பாஸ்மதி அரிசி ஒரு அர கிலோ ஆ பெரிய வெங்காயோ இது வந்து நம்ப எப்பிட்னா வீட் ல செய்யறது வீட்ல சிம்பிளா நம்ப செஞ்சு சாப்டறதுக்குதா ரொம்ப இல்லல்ல ஒரு அர கிலோதான போட்றோ அதுக்குள்ள இது மட்டு ஆ வேற என்னா தேவைப்படு ஒரு பெரிய வெங்காயோ ஒரு மூணு போது பெரிய வெங்காயோ எப்பிட்னா அந்த பல்லாரி வெங்காயோ சொல்லுவாங்கல்ல அந்த வெங் வெங்காயம் அப்பறோ தக்கா ளி ஆஹ் ஒரு பச்ச மொளகா ஒரு மூணு தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க
உம்
அப்பறம் வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு பேஸ்ட்டா இல்லாம நம்ம வந்துட்டு இஞ்சி தனியா பூண்டு தனியா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அத மிக்சில போட்டு அர அரச்சு வச்சுக்கணும்
அப்டிங்களா
அப்புறம் ஆமா அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ப கடைல வாங்குற அந்த அது அந்த பேஸ்ட்ட வுட இது நம்ம அரச்சு வச்சு மிக்சில வச்சு ஏனா ஒடனே அரைக்கிறோம்ல அந்த ரெடிமேடா இல்லாம ஃப்ரெஷ்ஷா கெடைக்கிது
ஆமா
சோ அதனால அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு டேஸ்ட்ங்கறது அந்த டேஸ்ட்டு சரி ஸ்மெல்லு சரி கொஞ்ச டிஃப்ரெண்டாருகும் க்கு அது அது அதுவே ஒரு மா இந்த டேஸ்ட்டே எடுத்து குடுத்துறும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அதிகமா மட் என்ன பொறுத்த அளவு அது டேஸ்ட்டு கொடுக்குறது
ஆஹம்
வேற தயிரு அந்த அரை கிலோ அர கிலோ அந்த மட்டன் கறிக்கு ஏத்த மாரி ஒரு அர கப்பு போதும்
ஹ உம்
ஆஹ் மெளகாத்தூளு ஒரு கரண்டி போட்டுக்கலாம் மஞ்சத்தூளு ஒரு காகரண்டி போட்டு க்கலாம் அஹ் அப்பறம் அந்த கரம் மசாலா இருக்குல்ல அதுல ஒரு கரண்டி போட்டுக்கலா
ம்
ஆ வேற என்ன எண்ண தேவைப்படும் நெய்யி தேவைப்படு உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டா போது
ம்
அதுக்கப்புறோ மேல வந்துட்டு ஒரு அந்த புதினா கொத்தமல்லி எல்லா ஒரு ஒரு கைப்பிடி போட்டுக்குட்டு போட்டுட்டு அது போது அந்த ஒ ரு இதுதான் அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு தான
ஆ ஆ
ஆ அப்புற வேற அந்த தாளிக்கிற ஐட்டோ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பட்ட கிராம்பு ஏலக்கா அப்புற அந்த பிரியாணி எல இதெல்லா எந்தெந்த அளவு தேவ ப்படுமோ அது போட்னு போ எப்பனா பட் ட ஒரு ரெண்டு துண்டு போது பட்ட
ம்
கிராம்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிராம்பு போது ஏலக்கா ஒரு மூணு போது பிரியாணி எல ஒரு ஒரு பீஸ் போது ஒரு பீஸ் அப்டியே கிள்ளி போட்டுக்கலா
செரி
ஆ இதெல்லா வந்துட்டு நம்மளுக்கு தேவப்படுற இன்கிரிடியன்ஸ் ஓகேங்களா ஆமா நம்பளுக்கு அத எப்படி செய்ய னுன்லா ஒரு ஷார்ட்டா வேண்ணா சொல்றே வேண்ணா பாத்துக்ங்க
ஆ சொல்லுங்க
ஆமா அந்த பாஸ் மதி அரிசிய சொன்னல்ல பிரியாணிக்கு போட்றதுக்கு
ஆமா
அந்த பாஸ்மதி அரிசிய வந்துட்டு ஒரு இருவது நிம்ஷோ
உம்
நல்ல கழுவிட்டு இருபது நிமிஷம் வந்துட்டு நீங்க ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் குக்கர்ல வந்துட்டு எண்ணெயை ஊத்திட்டு
குக்கர்லாம் தான் செய்வீங்களா பிரியாணி நீங்க
ஆமா குக்கர்லதான் தம் போடணும்ல நம்போ ஓ எப்பனா இல்ல இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா அரை கிலோ மட்டனு வீட்டுக்காக தான் சொன்னேன் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெரிய லெவல்ல அல்லபண்றனாம்அப்படின்னா அந்த சட்டி வச்சு இல்ல அந்த பெரிய அந்த பாத்திரம் வச்சு பண்ணலாம் வெளியில அடுப்பு வச்சுக்கிட்டு மேல வந்து அது தம் போட்டு அது பண்றது வேற இப்ப நம்ம கொஞ்சமா வந்துட்டு சிம்புளா அரை கிலோங்கிற வந்து மினிமம் எத்தனைபேர் சாப்பிடுவாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் அவ்வளவுதான் சாப்பிடு
அரை கிலோ நானே எனக்கே பத்தாதுங்க
அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் பெரிய இதுல ஆகுச்சு சின்ன குக்கரே போதும்னு
உம் இப்ப இப்போ நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் பண்ணோம் எத்தனை கிலோ பண்ணோம்
நாலு பேர் சாப்பிடறதுக்கா அந்த அளவுக்கு எனக்கு தெரியதுங்க இது சிம்பிளா தெரிஞ்சதை சொல்றன் அவ்வளவுதான் வேணா உங்களுக்கு இந்த அரை கிலோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒண்ணும்இல்ல அரை கிலோ நான் சொல்லியிருக்கேன் இல்ல
இல்ல அரைக்கு அரை கிலோ அரை கிலோ எனக்கே பாத்தாதுங்க
அரைக்கிலோ உங்களுக்கே பத்தாதாங்கஏங்க அதுக்கே அதுவே நிறைய இருக்குங்க
நெறையா இருக்குங்களா ஏ நான் எனக்கு அரை கிலோ கறியே பார்த்தாலே ஆயிட்டுருக்கு
அரை கிலோ மட்டன் உங்களுக்கே பத்தாது மட்டன் மட் மட்டன் மட்டுமே சாப்ட்டா பத்தாது அந்த அரக்கிலோவே வந்து ட்டு நாலு பேர் அஞ்சி பேர் சாப்படலா நீங்க ஒரு ஆளே பத்தலன் சொல்றீங்க
ஆ இல்ல நா சாப்பாடுலாம் விரும்பி சாப்புடுவன் அதுவும் பிரியாணி சொல்லிட்டான் வச்சிக்கி சும்மாவே சாப்புடுவன்
சேரி அப்ப நீங்க ஒரு ஆள் தான சாப்பறீங்க உங்க ஒரு ஆளுக்கு மட்டுமே சொல்றன் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு
ம் சரி
ஓகே அதா அடுத்து வந்துட்டு அந்த குக் குக்கர்ல வந்துட்டு எண்ண ஊத்திட்டு நெயி தக்காளி கே நெய்ய சேத்துக்கிட்டு தாளிக்கும் பொருள்ளா சொன்ன இல்ல அந்த பட் ட கிராம்பு ஏலக்கா பிரியாணி எல
அரிசி ஒரு கிலோ போடுணுமா அர கிலோ போடுணுமா
அரிசி அரக்கிலோ தா போடணும் அர கில் ஆமா ஆமா அர கிலோ கறிக்கு அர கிலோ வந்துட்டு நீங்க பாஸ்மதி அரிசி போடணும்
இப்ப எனக்கு ஒரு டவுட்டு இப்ப வந்து முப்பது பேர் இருக்கும் இப்ப பதிநஞ்சி கிலோ கறி போடுணுமா
இல்ல இல்ல முப்பது பேருனா அதுல்லா பதினஞ்சி கிலோல்லா கெடையாது கம்மியாதா வரும் ரொம்ப எல்லாம் அதிகமாலா இருக்காது
ம்
ஆ அதெல்லா கம்மியாதா இருக்கும்
இல்ல நீ அர கிலோ கறிக்கு அர கிலோ அரிசி போட சொன்னிங்க
ஆமா
ஆ இப்ப வந்து என்ன கான்செப்ட்னு எனக்கும் புரியவைக்கலா
இல்ல இது நா வந்து சும்மா எனக்கு தெரிஞ்சதுதா சொல்றன் நா வந்துட்டு பிரியாணி செஞ்சது க்ஷலாம் கெடையாது எனக்கு ஒருத்தவங்க சொன்ன இது இன்னும் அத
அப்பது முப்பது அப்ப முப்பது பேர் சாப்பிடுறவங்களுக்கு வந்து பதினைஞ்சு கிலோ அரிசி போடனும்
அது உங்க விருப்பம் நீங்க எத்தனை பேரு சாப்பிடுறீங்கங்கறத பொறுத்து நீங்க போட்டுக்கலாம்
இல்லல்ல எங்க ஊர்ல எப்படின்னா ஒரு பே சாப்பிடுறாங்கன்னா பத்து கிலோ அரிசி போதும் போதுமான அளவு மோஸ்ட்லி கறி தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம்
இல்ல நான் வந்து மாஸ்டர் கிடையாதுல்ல நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் அவ்வளவுதான் இது வீட்டுல சும்மா சே அதுவும் வீட்டுல வந்துட்டு அம்மா செய்யறாங்களா இல்ல அக்கா செய்யறாங்களா செஞ்சவங்க பார்த்து அ அது நான் எல்லாத்தையுமே பார்த்தருக்க மாட்டேன் ஏதோ எனக்கு ஏதோ கொஞ்சம் அந்த பக்கம் போறப்போ அவங்க சமையல் பண்றப்போ ஏதோ அந்த சைடு போனோம்னா
ஓ போறப்பே இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா.
ஆமா ஆமா அந்த பக்கம் ஏதோ செய்யறாங்க அப்புடின்னு சொல்லி சும்மா. அந்த பக்கம் தண்ணி் எப்படினா கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போமா. இல்லையா ஏதாச்சு எடுத் இருக்கறிதுக்கு போவாங்கிறப்போ அப்போ சும்மா பாத்துக்கற என்னடா இதெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் பிரியாணிக்கு வருமா. அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ. ஆமா அந்த பிரியாணில வந்து அந்த பாத்த ஐட்டம்லாம் அதுல கிடக்கும்ல. அந்த சைட் புலா வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க மட்டன் வச்சிருப்பாங்க இப்போ மட்டன் பார்க் இருகிறப்போ ஆகா மட்டன் நம்ம அங்க பாத்ததுமே இது மட்டன் பிரியாணி தான்.
ஓ சோ ஒருவேல டப்புன்னு மட்டன் குழம்பு வச்சிருந்தாங்கன்னா நீ ஏமாந்துருவல. வெறுப்பிங்க.
இல்ல நமக்கு என்னா தெரியுமா அவங்க வந்து பிரியாணி பண்றாங்களா இல்ல மட்டன் குழம்பு வைக்கிறாங்களா இல்ல மட்டன் சுக்கா பண்றா நம்மளுக்கு எது தெரிய போறது இல்லல்ல. ஓ இந்த மட்டன் அங்க வச்சிருந்தாங்க. ஓ இது பிரியாணிக்கு தான் வச்சிருக்காங்க. போல ஏன்னா அந்த பிரியாணி பண்ணி வரப்போ நம்மளுக்கு தெரியும். இல்லையா அந்த தொக்கு பண்ணி வராங்கன்னா ஓ தொக்குக்கு வச்சிருக்காங்க போல மட்டன் பிரியாணி மட்டனு. இச் இல்லையா. அந்த சால்னா அந்த கிரேவி மேரி பண்றதுக்கு வெச்சுருக்காங்க வெச்சுருந்துருக்காங்க ஏ நம்ம உக்காந்து சாப் ஏன்னா நம்ம வந்து அங்க இருக்கன்னா நம்மள்ட்ட சொல்லிட மாட் டாங்க ஒடனே நா அந்த மேரி நா பிரியாணிதாம் பண்ண போறந்தா சொல்லுவாங்க
ம்
ஆ இல்ல பிரியாணி பண்ல இந்த மேரி புலாவ் பண்ணிட்டு நா வந்து மட்டன வந்துட்டு இது பண்ண போற அப்ப அப்டிலா சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்கல்ல பிரியாணின் சொல்வாங்க அவ்வளோதா நம்பளுக் தெரியு பிரியாணின்னா ஓ பிரியாணின்னா இதா அப்போ நம்மளுக் புருஞ்சுரும்ல
அப்போ உங்களுக்கு பிரியாணி பண்ண தெரியு அப்டிதான
இல்ல இல்ல எனக்கு பிரியாணிலாம் பண்ண தெரியாது அ ஜெஸ்ட்டு சொல்ற ஒரு எனக்கு தெருஞ்ச வரைக்கு சொல்ற ஆ நா இன்ன வரைக் இங்க வந்துட்டு பிரியாணில்லா பண்ணது கெடையாது அப்ப பிரியாணி வந்துட்டு அது பங்சன்ல பன்றத பாத்துருக்கோ அவ்வளோதா அவங்க வந்துட்டு பெரிய அண்டால வந்துட்டு அதுக்கேத்த மாரி அவ்வளோ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லா போட்டு பண்ணுவாங்க
ஆ
ஆ நம்ம அப்டில்லாம் பண்ணது கெடையாதுல நம்ம நா வந்து என்ன பண்ணிருக் இருந்தன்னா அந்த இது பண்றப்போ அதுல வந்து மச்சா வந்து அ செஃப்பா இருக்காங்க அவங்க பண்றப்போ அதுல வந்துட்டு அந்த உள்ள வந்துட்டு அந்த இதெல்லாம் போடுவங்கல்ல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறப்போ அந்த கரண்டிய வெச் வெச்சு தள்ளி உடுவாங்கல்ல வெரட்டி உடுவாங்க இல்ல இல்ல அதெல்லா அதல்லாம் பண்ணிருக்க
ஆ அதா அதெல்லா சும்மா சம்பந்தோ இல்லிங்க